ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்ங்க லைன்ல இருக்கீங்க
ஹலோ
எப்டி இருக்கீங்க ஹலோ பேசறது கேக்குதா ஹலோ
ஆ கேக்குது கீங்க நா நல்லாருக்கே ஆ கேக்குது கேக்குது
ம் ம் க்ளியரா பாத்துக்கோங்க இப்பதா கேக்குது ம் எப்டி இருக்கீங்கன் கேட்ட
ஓகே ஓ கே
உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் போல
நல்லாருக்கே
இது கொஞ்சோ க்ளி ம் ம்
ஓகேங்ளா
ஓகே ஓகே அதோட கொஞ்சோ க்ளியரா பாத்துக்கோங் ஆ பேசுங்க பேசுங்க ஓகே ம்
ம் என்ன சாப்ட்டீங்க
என்ன சாப்ட்டோ நா இன்னு சாப்டவே இல்ல இதுக்கு மேலதா சாப்பிணு காலையில வந்து என்ன சமச்சே கார கொழம்பு வச்சே இன்னு சாப்பில இதுக்கு மேலதா சாப்புணு
நானு இன்னு இல்லைங்க சாப்புட்னு இதுக்கப்புறோந்தா
நீங்க என்ன சாப்
நானாங்க சாப்பாடு கார கொழம்பு அப்புறங்க நீங்க எதாவது டூர் எனா போயிருக்கீங்களா
ம் போயிருக்கோ ஆ லாஸ்ட்டா வந்து பழனி போயிருந்தோ அதுக்கு முன்னாடி வந்து கேரளா போயிருந்தோ டூரு
பழனி வந் து ஒன் டே டிரிப்புதா கேரளா வேணா ஒரு நாலு நாள் போய் அங்கயே தங்கி பாத்துட்டு வர மாதிரி போனோ எல்லாமே ஃபேமிலிகூட தா தனியால்லா போவுல ஆமா எல்லா ஃபேமிலியோடதா போனோ ம் ம் ம் ஏன்னா நமக் வந்து ரொம்ப லாங்லா போனா தனியா போனலா செட்டகாது ஃபேம்லியோட போனதா சேஃபாவு இருக்கு ம் இப்போ நம்ம பஸ்லலா போ மாட்டோ மேக்சிமம் கார் எடுத்துட்டுதா போவோ அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கும் போது ஃபேமிலியோட போணாதா கரெக்டா இருக்கும்
ம்
அ நீங்க
நானு இப்ப இதுக்கு போயிட்டு வந்தோங்க மணாலி போயிட்டு வந்தோ
ம் ம்
மணாலி ம் நல்லா இருந்துச்சு ப்ளேசஸ் நாங்க ஒரு அஞ்சு பேரு போனோ
ம் ம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவா
அஞ்சு பேரு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டு பசங்க ஒரு அஞ்சு பேரு போயிட்டு இன்னது சென்னை போயிட்டு சென்னையில அங்க சுத்தி பாத்தோ பீச் சுத்தி பாத்துட்டு அங்கிருந்து ஈவினிங் நைட் ஏறுனோ ட்ரெயின்னு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஏற்ட்டு
ம் ம்
நல்லா இருந்துச்சு ஒன்ற நாள் டிராவலு சூப்பரா இருந்ச்சு அ வடக்கங்க தொல்லை இல்ல இன்னைக்கிதா போய்ட்டு டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில ரூம் எடுத்துட்டு அங்க வந்தோன டெல்லில ஒரு நாள் சுத்தி பாத்தோ இந்தியா கேட்டு அப்புறம் பாத்தா குதுப் மினார் பாத்தோ நெக்ஸ்ட் அந்த ஒரு மசூதி மாறி ஒரு சமாதி இருக்கு யார் யாருக்கோ ஒருத்தருக்கு சமாதினாங்க அங்க போய் பாத்துட்டு ஒன்டே ஃபுல்லா அங்கயே போயிடுச்சு ஃபுல்லா
ம்
சுத்தி பாத்துட்டு திருப்பி வந்து இங்க போயிட்டோ பஜாரு ஃபுட்டு சாப் ப்புல்லான்ட்டு ஃபுட் பஜார் போயிட்டு ஃபுல்லா வெளுத்து கட்ணோ ஃபுட்டு நம்ம டீம் ஃபுல்லா சரக்கு அடிக்கிற பழக்க இல்ல நம்ம அங்க வந்து யூடியூப்ல ஒரு தாத்தா எண்ணேல வெச்சு சிக்கன் போட்டுட்டு இருப்பாரு பாருங்க பெரிய ப்ளேட்டு சிக்கனா அந்த ஃப்ரைட் சிக்கன் மாறி ஆ அந்த கடைக்கு போனோ பாத்துட்டு தேடி ஆட்டோ புடிச்சு தேடி போயிட்டோ போயிட்டு நாலு சிக்கன் வாங்கி நா அடிச்சுட்டே அதெல்லா பாத்தா காடை மாறிருக்கிது சிக்கன் எல்லா சின்ன சின்ஸா
ம் ம்
எல்லா சாப்பிட்டு அப்பறோ இச்சிட் பர்ச்சேஸ் ப்பிலானு போனோ போயிட்டு ஸ்வட்டரு அதெல்லா வாங்குனோ மணாலி போறதுக்கு ஸ்வட்டரு குள்ளா அப்பறோ அந்த இந்த கிளாத் ஒன்னு சொன்னா டெர்மன்பியரா ஆ டெர்மன்பியரு
ம் ம்
அதெல்லா வாங்கிட்டு போய்டோ டெல்லி பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு நைட்டு ஏறிட்டோ வால்வோ பஸ்ல ஏறிட்டு நேரா மணாலி தா நைட் ஃபுல் டிராவல் சூப்பராயிருத்துச்சுங்க மல ஃபுல்லா ஹில்ஸ்டேஷனு சூப்பரா இருந்துச்சு டிசம்பர்ல போயிருந்தோ அதான ஒடே கொஞ்சோ உ ஒரு மார்னிங் டைம்ல ஒரு நாலஞ்சு மணி ஃபுல்லா ஃபுல்லா ஸ்னோ தா எல்லா போயிட்டு அங்க செக் இன் பண்ட்டோ பண்ணிட்டு கொ நோரோ ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ட்டு மத்தியானோ கெளம்பிட்டோ ஆ ஈவென்ட் இது பாக்கறதுக்கு அட்வெஞ்சர் போனோ ஃபஸ்ட்டு நாள்லே அட்வெஞ்சர் போயிட்டோ ஜிப் லைடிங்கு அப்பறோ அந்த பேராகிளைடு அதெல்லா முடிச்சுட்டு ரிவர் போட்டிங் போனோ சூப்பரா இரு ந்துச்சு ரிவர் போட்டிங் பண்றது ஒத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூவா சொன்னாங்க அப்டி இப்டிட் பேசி கம்மி பண்ணிட்டோ ஆயிர ரூபாக்கு போயிட்டோ போயிட்டு அஞ்சு பேரு செம்ம என்சாய் இன்னனா குளிர் தா அதிகோ தண்ணி ஐஸ் வாட்டர் மாரி இருஞ்ச்சு
ம்
முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அட்வெஞ்சர் ல்லா முடிச்சிட்டோ அப்பறோ செக் செகண்ட் நாளு பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் ஹம்பி டெம்பிள்னு ஒன்னு இருந்துச்சு அங்க இன்னொன்னு வந்து ஒரு இந்து கோயில் ஒரு டெம்பிள் நேம் அது கரெக்டா ஞாபக இல்ல அங்க போயிட்டு அங்க பாத்தி னா சுடுத்தண்ணிங்க சாப்பாடு அப்டி தண்ணியே சூடா இருக்கு தே அதுலயே சாப்பாடு வடிச்சு அதுலயே பிரசாதோ தந்தாங்க அங்கெல்லா போய் சுத்தி பாத்துட்டு நெக்ஸ்ட் ரூம்க்கு வந்துட்டோ நைட்டுக்கா வந்துட்டு கிரில் அதெல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அடுத்த நாள் இதுக்கு போயிட்டோ ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் போயிட்டோ அங்க இருந்து ஒரு நாப்பது கிலோமீட்டரு போனோங்க அங்க எட்டாயிரத்தி ஐநூலு அதெல்லா போயிட்டு ஃபுல்லா ஸ்னோ எல்லா பாத்து விளாடிட்டு
ம்